ஹலோ சொல்லுங்க நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நான் சூப்பரா இருக்கேன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க
ம்
அப்பறம் என்ன விசேஷம்
என்ன விசேஷம் ஒரு விசேஷந் தான் செரி அதுக் க்காகதான் கூப்டேன்
என்ன விசேஷம் சொல்லுங்க என்னாச்சு
அதாது இது நான் து டேட் தள்ளி போயிருக்குன்னு டாக்டர்ட்ட போயிருந்தேன்
சேரி
இந்த மாரி அதுதான் நீங்க கன்சிவா இருக்கீங்க அப்புடி சொல்லி சொன்னாங்க
அப்புடியா ரொம்ப சந்தோஷம்
ஆமா சேரி அதான் நீங்க கொஞ்சோம் சீனியர் ஆச்சே செரி அதான் உங்ககிட்ட போன்ல இது டிப்ஸ் கொஞ்சோம் கேக்லாம் மேன்னு கால் பண்னேன்
அப்டியா டாக்ருதான் எல்லா சொல்லிருப்பாங்களே
டாக்டர் சொல்லிருப்பாங்க இருந்தாலும் வந்துட்டு அந்த என்ன சொல்றது அந்த ஆ எக்ஸ்பீரியன்ஸ் வயசானவங்க அனுபவத்தோட இது பண்றவங்க கிட்ட கேட்டாலும் கொஞ்சோம் தெரியும்ல
உம் ம்
அத வச்சி சேரி கேட்டு பார்க்கலாம் அப்டின்ட்டு
அப்டியா சேர் சேரி
ஹம்
என்ன தெரியானும் உங்களுக்கு
என்ன தெரியனும் கன்சிவ் இது கன்சிவ் ஆயிருக்கும் இல்ல என்னென்ன சாப்பலாம் சாப்பிடக் கூடாது என்ன மாரி கொஞ்சோம் பக்குவமா இருக்கலானு கொஞ்சோம் சொன்னீங்கன்னா கொஞ்சோம் நல்லாருக்கும்
ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு மாசத்துக்கு வெயிட்லாம் தூக்க கூடாது
ஆஹ
ரொம்ப அப்டியே ஒடம்ப போட்டு இது பண்ணிக்காம கொஞ்சோ மெதுவா எதுவா இருந்தாலு செய்யணூ ரொம்ப இது கனமானதெல்லா தூக்காம மாடி படிக்கட்லா கொஞ்சோ ஏறி எறங்காம அந்த மாரி கொஞ்சஸ் இதா இருந்துக்கணு அப்புறோ சாப்புறதுன்னு பாத்தா காய்கறிங்க தா கீர முருங்கக் முருங்கக்கீர அப்றோம் புருக்கோழி முட்ட கோசு அதுலையெலா இரும்பு சத்து கால்சியம் சத்துலா இருக்குது
சேர் சேரி ஓகே ஓகே
அந்த மாரி காய்கறியெல்லா சாப்டுக்கனூ அப்ரோம் ரெகுலரா பால் குடிக்கனும் தயிரு மோரு அதெல்லாம் சேத்துக்கனும்
உம்
பன்னீரும் சேத்துக்கலாம் அதுலயும் ப்ரோட்டீன்ருக்கு அப்ரோம் வேற என்ன முட்டை முட்டை டெய்லி சாப்டனும்
ஆஹ அதுவும் ப்ரோட்டீன்ல ஓ சேர் சேரி ஓகே நான்வெஜ்ல என்ன மாரி சாப்பலாம்
நான்வெஜ்ஜூ மீனு கறி
இஸ்
ஆமா கோழியெல்லா கொஞ்சோ ரொம்ப அதிகமா எடுத்துக்காம கொஞ்சோ ஆ அவாய்ட் பண்ணிக்கவு தேவையில்ல லைட்டா எடுத்துக்க வேண்டியதா ரொம்ப எப்போவும்போல சாப்புடாம அது கொஞ்சோ சூடுல்ல
அதுதா சூடுன் சொல்வாங்கள அதுனாலதா கேட்டே உம்
அம்மா ஆமா அது மாரி அப்பறோ கொண்டக்கடல கடலை வகைகள்லா சேத்துக்கலா பருப்பு வக அந்த மாரிலா சாப்புட்லா தானியங்கள் சாப்புட்லா இந்த ராகி கேழ்வரகு கம்பலா இருக்குல ஓட்ஸு ஆ கோதும அதெல்லா சேத்துக்கனூ
சேர் சேர் சேரி அதெல்லா கூட சத்துமாவு மாரி கூட அரச்சு வச்சு கூட கூழா கூட குடிச்சுக்லா
ஆமாமா இது எல்லாமே இந்த தானியம்லா ஒன்னா சேத்து அரச்சுக்லா
அதா அதா
ஆமா அந்த மாரி சாப்டுக்லா முட்ட பாலு டெய்லி சாப் புடுங்க அப்புறோ வேறென்ன இது பாதாம் பருப்பு அப்றோ பேரிச்சம்பழோ ஆ பாதாம்பருப்பு பேரிச்சம்பழோ வால்நட்டு அப்பறோ அந்த கருப்பு திராட்ச அதல்லா சாப்டுங்க பழங்களு அதே மாரிதா பழங் களு மாதுள ஆரஞ்சி ஆப்பிளு வாழப்பழோ அந்த மாரி
ஆ ஆ ஆ
சத்து உள்ளதா சாப்டுக்கோங்க எல்லா கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி
ஆ கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி சோ இது பழங்கள வந்துட்டு கரெக்டா சாப்டுக்கணு
ஆமா அப்பதா வந்து ஒங்களுக்கு சளி புடிக்காது அந்த மாரி
ஆ சேரி ஓகே பாப்பா இது அது என்னது பாப்போ
தா இந்த பழுக்காத பப்பாளி
ச
அண்ணாசீ அப்புறமா ஒழுங்கா சமைக்காத இறைச்சி முட்ட அறவேக்கடா இருக்கும்ல அந்த மாரி உள்ளது
இது நீங்க சொல்றது ஆ ஆ
அந் அப்பறொ வந்து டீ காஃபி எல்லா கொஞ்சொ கெறச்சிக்கலா
ஆ பால் டீ
பால் குடுச்சுக்கணு டீயு காஃபியு கொறச்சுக்கணு பாலா குடுச்சுக்கணு
இல்ல இல்ல நீங்க சொல்றது புரியுது அதுதா பால்லெல்ல போட்ற காஃபி பால்ல போட்ற மாரியே டீ சொல்ற இது அந்த மாரி வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்கங்கிறீங்க அதா அதா
வெறு பாலா குடிச்சுக்கணு
சேர் சேர் சேரி
அப்பறோ மைதா அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லா எடுத்துக்க தேவயில்ல
ஆமா அதுல வந்து டு இது இருக்கு இதா அதுனா எடுத்துக்கோங்கடான் தா சொல்லுவாங்க இப்பவுமே டாக்டர் அதுதா சொன்னாங்க ம் ம்
இந்த சோடா இந்த கூல்ரிங்ஸ்லா இருக் குல அதல்லா குடிக்காதீங்க ஆமா
மாறி உள்ள ஐட்டம் எதுமே குடிக்க
பழங்கள் சாப்ட்டாலே போது அத வந்து ம் ஜூஸா குடிக்கிறத விட பழமா சாப்புட்றதா நல்லது
ஆ ஆ சேரி சேரி
ஆமா மொத மூனு மாசத்துல கொமட்டல்லா இருக்கு அப்ப வந்து இஞ்சி எலும்பிச்ச அதெல்லா சேத்துக்கணு உணவுல
சேரி சேரி
சேத்துகிட்டா அந்த கொமட்டல்லா கொஞ்சொ கொறஞ்சிரு
அ அ
அப்பறொ நாள்லெந்து ஆறு மாசத்துல இரும்பு சத்து கேல்சியம் சத்து அதிகமா உள்ளத ல்லா சாப்ட்டுக்கணு நா சொன்ன சாப்பாடுலயே
அப்பா சாப்ட்டுக்லாம் ம்
ஆமா எ ஆமா அப்பறோ ஏழுல இர்ந்து ஒம்போதாவது மாசத்துல எல்லா புரதச்சத்து கேல்சியம்
ஆ சேரி சேரி அ அ அ அ
அதெல்லா எந்த சாப்பாடுல இருக்கோ அத சாப்ட்டுக்கணு அப்பறோ வேற என்ன டவுட்டு ஏதாவது இருந்தா கேளுங்க
வேற அதுத யோசிக்கிறே ஏதுவு இருக்கா என்னன்ட்டு நீங்க சொல்ல சொல்ல
தா எல்லாத்துலயுமே சத்து ரூட் சத்துள்ளதா எடுத்து சாப்ட்டுக்க வேண்டியதா ஆமா தேவ இல்லாத சாப்பாடுலா சாப் சத்தானதா எடுத்து பழங்களா இருக்கட்டு காய்கறியா இருக்கட்டு எல்லாமே சத்தானதா என்னென்னத்துல என்னென்ன சத்து இருக்கோ நம்மளுக்கு என்ன தேவையோ சாப்ட்டுக்கலா ஆமா மாதுளம்பழம்னா சாப்ட்டா நல்லா ரெத்தொ ஊரு
ஆ செரி சொல்லுவாங்க கேள்விப்பட்ருக்கே
ஆமா அப்பறொ அந்த இதுல அ இறைச்சில வந்து சுவரொட்டினு சொல்லுவாங்களே அது சாப்ட்டாலு நல்லா ரத்தோ அதிகரிக்குனு சொல்வாங்க அந்த மாதிரி சாப்ட்டுக்கோங்க ஆமா ஒடம்பு நல்லா பாத்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க வேலயு செய்ங்க ரெஸ்டு எடுங்க ஃபுல்லாவு ரெஸ்டாவு இருக்ககூடாது
ஆ சின்னதா வெயிட்டா தூக்காம இது கொஞ்சோ ஆ மெதுவா பாத்து பக்குவமா இது பண்ணிக்க சொல்றீங்க அதுதா எல்லாருமே சொல்றாங்க பாப்போம் ஆ ஓகே
து மூனு மாசத்துக்கு தா அதுக்கப்றோ ரெகுலரா வேலயெல்லா
நார்மலா எப்டி வேணாலு இருந்துக்கலா கரெக்ட் தா டாக்டருமே அதுதா சொன்னாங்க
ஆமா அத நீங்க தா பாத்துக்கணு உங்களுக்கு உடம்பு எப்டி இருக்குன்னு பாத்துட்டு இந்த வாமிட் எதுல்லா இருந்து இதுனா அதுக்கேத்த மாரி சாப்பாடு சாப்ட்டுக்க வேண்டியதுதா சில பேர்க்கு இருக்கு சில பேர்க்கு இருக் காது
ஆமா கரெக்ட்டு தா
ஆமா அதனால அதுக்கேத்த மாரி உங்களுக்கு எப்டினு இனிமேதா தெரியு அதுக்கேத்த மாரி பாத்துக்கோங்க
ஓகே கண்டிப்பா பாக்குறே நீங்க கொஞ்ச சொன்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லாதா இருந்தது டாக்ட்ரு சொன்னாங்கதா இருந்தாலு செரி அது அந்த பக்குவப்பட்டவங்க கிட்ட கேட்டா கொஞ்சொ நமக்கு தெளிவு கெடைக்குல்ல அதுனால தா சேரின் கேக்லாமேன்ட்டு கேட்டே முடுஞ்ச வரைக்கு ஓகே எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு சப்போஸ் ஏதோ டவுட் இருந்தாலோ எத இருனாலு கண்டிப்பா நா கால் பண்றே
கால் பண்ணுங்க இது ஸ்கேன்ல்லா எடுக்கும்போது வளச்சி கட்சி எல்லா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டாக்டர்ட்ட கேட்டுக்கோங்க
ஆ செரி கண்டிப்பா நா கேட்டுக்குற ஒவ்வொரு மனந்த் போகையிலயு எப்டி என்ன ஏதுங்கறத பாத்துட்டு அதுக்கு படி கேட்டு து என்னங்கறது நா பாத்துட்டு பண்றே
ஆமா அது என்னன்னு பாத்துக்கோங்க
செரி கண்டிப்பா
எல்லாரயு விசாரிச்சேன்னு சொல்லுங்க வீட்ல
கண்டிப்பா சொல்றே நீங்களு விசாரிச்சேன்னு சொல்லுங்க கேட்டேன்னு சொல்லுங்க
சேரி எங்க ஊர்லல்லா மழ பெய்து உங்க ஊர்
அப்டியா இங்க மழ பெய்யல ஆனா வந்துட்டு காலைலருந்து ஒரு மாரி டல்லாவே தா இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவே அப்டிதா இருக்கு ஆ நா இங்க வந்து ஒரு சொட்டு மழ பெயல ஒரு வேள ஜாமத்துல ஏதோ பெய்தோ என்னமோ தெர்ல பகல் அவ்வளவா இல்ல
ஆமா இடி இடிக்கிது கரண்ட கரண்ட கட் பண்ணிட்றாங்க வேற இப்ப கூட கா
அ அப்டியா அது வேறயா ஆ இங்க வந்துட்டு அதுக்கான இது இன்னு வரல பாப்போ சேரிங்க பாப்போ கண்டிப்பா ஒரு நாள் கால் பண்றே அ சேரி ஓகே தேங்க்ஸு ஆ சேரிங்க ஆ